அம் அ வணக்கம் மேடம் நமக்கு கொடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அன்றாட மேடம் நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா தனியான
குது சார் ஆ சொல்லுங்க சார்
மேடம் நீங்க வந்துட்டு நீங்க பேசும்போது எனக்கு எந்தவித ஆ இறைச்சலும் கேக்க கூடாது இறைச்சல் கேட்டுச்சுன்னா கால் கட் பண்ணிடுவாங்க கால் ரிஜக்ட் ஆகிடும் சோ நீங்க தெளிவா இருக்கற எடத்துல வந்து பேசணும் ஓகே தெளிவான எடத்துல இறைச்சல் இல்லாம பேசுங்க காரியாவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஓகே மேடம் நீங்க தனியா வந்து பேச ஏனா உங்க வா உங்களுடைய குரலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப மெதுவா கேக்கு
இல்ல சார் நா தனியா தா சார் இருக்கே சொல்லுங்க சார்
ஓகே மேடம் உங்க கொஞ்சம் உங்களோட வால்யூம் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க ஏனா நீங்க
ஆ ஓகே சார் ஓகே சார் இன்க்ரிஸ்லதாங் சார் இருக்கு ஹலோ
இருக்கீங்களா மேடம் அது மார் கிங்ளா மே சைலண்டா இருக்கக்கூடாது மேடம் ஏதாவது பேசிட்டு இருக்கணு சரிங்களா ஓகே மேடம் ஏதாவது நம்ம இப்ப இன்னைக்கு என் எந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறோனா நமக்கு வந்து குடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் அதாவது அன் அன்றாட வாழ்க்கை சமையல் இது மாதிரி குடுத்துருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கி சமையல் பத்தி பேசலா முதல்ல இ இருக்கீங்களா மேடம் அதாவது நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு ரெண்டு நிமிசோ பேசுங்க நா ஒரு ரெண்டு மிஷ்சோ பேசுற சோ நமக் கொடுக்கப்பட்ட நேரம் காலவு பாத்தீங்கன்னா பத்து நிமிசோ சரிங்களா மேடம் ஹலோ மேடம் ஓகே மேடம் நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப குரல் வந்து பாத்திங்கனா உங்க சைட்ல இருந்து பேசக்கூடிய குரலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சவுண்டு கம்மியா கேக்குது
ஓகே ஓகே சர் இப்ப பேசலா சர் பேசலா சர் எந்த டிஷ் டிஸ்டபென்ஸ் சொல்லாத நா மேல தான் சர் இருக்கே பேசா
சோ ஓகே மேடம் ஓகே இப் ப்ப நமக்கு கொடுத்த டாபிக் வந்து பாத்தீங்னா சமையல்னு வச்சுக்கோங்க சமையல் பத்தி இப்ப நம்ம பேஸ் த்து போறோ சோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சமையல் பத்தி ஆ எந்த மாதிரியான அ செயல்பாடுகள் இருக்கு அப்டின்றத ஒரு ரெண்டு நிமிசோ நீங்க பதிவு பண்ணுங்க
சரிப்
என்னப் ப நேரம் பாத்திங்கின்னா ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நாலு நிமிசோ வர வரைக்கும் நீங்க பேசுங்க உங்களுக்
நம்ம அன்றாடா வாழ்க்கையில சாப்பறதுன்னா சர் ஃபஸ்ட் நல்ல உ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ட நம்ம எடுத்துக்கணு சர் பாத் த்தனாம் இந்த கூழ்ழே நல்ல ஒரு நல்ல ஃபுட்டா நம்ம எடுத்துகுட்டனா நம்ம ஒட உடம்ப ஆரோக்கியமா இருக்கு சர் காலேல பாத்தேன்னா கேழ்வரகு இந்த கூழு கம்போ கூழ் கெவுரு கூழு இந்த மாரி எடுத்துக்கிலா அதிகமா ஃப்ரூட் ஈவுனிங் வரா அ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலா ஹலோ
ஓகே ஓகே மேடம் மேடம் நீங்க பேசும்போது நா பேச முடியாது ஏன்னா இது வந்து நம்ம பேசும்போது அடுத்து ஒர்கா வந்து ட்ரான்ஸ்கிரிப் இன்னோருக்க போவோ சோ அதனால நீங்க ரெண்டு நிமிஷம் பேசும்போது நா ஏ எலேலதம் பேச முடியாது சோ நா கவனமா கேட்கற நீங்க ரெண்டு நிமிசோ தொடர்ந்து பேஸ் நடுவுல கேப் விடாம தொடர்ந்து பேசுங்க
இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தக் டேஸ் அ பாப்பனா அ ஹெல்பிங்
மேம் உங்களுக்கு கவரேஜ் இல்லனு நனைக்கிற மேடம் கொஞ்சம் டவருக்கறத்துல வந்து பேசு முடியுமா
கொஞ்ச வில்லேஜி சார் கொஞ்சோ அப்டிதா சார்ருக்கும் ஹலோ
ஆனா நீங்க பேசுறது தெளிவா இருந்தா தாமா என்னால டிரான்ஸ்கிரிப்ஷனே பண்ண முடியும் ஏன்னா கவரேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லயா
ஆமா சார் கொஞ்ச வேலதா சர் சார் பேச